அலோ அ வணக்கம் தோழர் எப்டி இருக்கீங்க
நீங்க எப்படி இருக்கீங்க சாப்
நல்லா அந்த அ ஆ தோழர் நா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா தோழர்
ஆ சாப்ட்டே தோழர் சொல்லுங்க தோழர் இன்னைக்கு எந்த தலைப் ட பேச போறீங்க என்ன தலைப்பு
தோழர் நம்ம பொழுதுபோக்கு பத்தி நம்ம பேசலா தோழர்
சரிங்க பிரகாஷ்
ம் நா நா நா வந்து என்னனா பண்ணுவே பாத்தீங்கன்னா தோழர் நா நெறையா ப்ரண்ட்ஸ் கூடல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணுவே தோழர் நண்பர்களோட தா நா பொழுது பொழுதுபோக்கு நா பண்ணுவ தோழர்
ம் ம்
ஆஹ் ஒரு ஒரு கஷ்ட அப்டி இப்டின்னு நா வந்தா கூட ஏ கூட ஒரு நண்பன் இருக்காரு அவர்கிட்டதா நானு ஒரு ஏதோ ஒண்ணுன்னா கேப்ப தோழர் ஒரு அடுத்த லெவல் எ அடுத்து பகுதிக்கு போலாமா இல்லையா அது ச சரியா இது தவறான்னு கேக்குறது அவர் கிட்ட தா நா கேப்பே தோழர் ம் ம் ம் அ அப்டி என்னன அந்த கடையிலே டி டீ குடிக்கும் போது நா இதோ நாங்க பேசுவோ தோழர் நா இன்னிக்கு இன்னிக்கு நா இந்த வேலைக்கு நா போனே இந்த வேலையில்ல இப்படி நடந்து உள்ள தொயி உள்ளது அஹ் இங்கே அப்படின்னுதா நா பேசுவே தோழர் அவரு அவரு எங்கிட்ட பேசுவாரு எங்க வீட்லயே இரு இதல்லா நடந்துது இன்னிக்கி அவ்ரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தோழர் அவ்ரு வீட்டு ட்லே வேல செ செய்ற மாரி தோழர் அவ்ரு அத்னால அவ்ரு வீட்லே வேல செய்வாரு க எப்டியாச்சு இது கொஞ்சோ தாழ்மு மனப்பாத இருக்கும்போதல்லா ஏ கூட வந்து டைம் அ பொழுதுபோக்கு பண்ணுவாரு தோழர் வெளியில போறது து செய்றது வரது மாரி என்கிட்ட பண்ணுவார் தோழர் அது அப்டியே பயன பயணவ இருக் போ தோழர் நாங்க எல்லா நாளு ப்புடி தா பண்ணுவோ எ கூட ஒரு நண்பரு இருப்பாரு அவர் கூட அப்டிதே பயன்னிட்டு அப்டே சென்று கொண்டிருக்கன் தோழர் ஆமா ஐடியாஸ் எல்லா அடுத்த அடுத்த வேலக்கு நம்ப என்னா பண்லா அத கேட்டா பிரு அவுரு கொஞ்சோ தெளிவுஸ் தோழர் தோழர் இப்பிடி பண்ணுங்க தோழர் அது நல்லா இருக்கோ நீங்க இந்த மாரி கடை வைங்க இல் கடையில புக் ஷாப் ந்த மாரி வைங்க அந்த புக் ஷாப்லே நம்ப கருத்து கருத்து புக் கருத்து புத்தங்கள் அப்டியே மாரி வைங்க அது போல் வச்சா அத மக் க்கு தேடி நம்முளுக் ஏதாவது வந்து பா வந்து புக் க் ஷாப் மாரி வந்து பாப்பாங்க செய்வாங்க அப்டின்னு சொல்லுவாரு தோழர்
ம்
ப்டி நடக்கு ஆம்மா
மீதி டைம்லலா என்னாப் பண்ணுவீங் ஏ எக்கலா போவீங்க
ன்னா தோழர் புரில தோழர்
இப்ப நாங்க பாத்தீங்கனா எனக்குமே ஒரு தோழர் இருக்காரு நண்பன் இருக்காரு அவுரு வ அவுருக் கூடதா ஒ ஒரு நாள் முழுக்க அவரு கூட தா நல்ல வீக்கெ டது எதா இருந்தாலு அவுரு கூடதா
அ அ அ புரிது புரிது தோழர் நொம்ப நெனுங்கிய நண்பன் போல இருக்கு நீங்க பேசுற பாத்தா தெரிது தோழர்
ஆம்மாங்க எதா இருந்தாலு அ அவ்ரு எங்க ஏங்கிட்டதா சொல்லுவார் ரு நா அவுர்ட்ட தா சொல்லுவ நா அதான் சொல்றேன்னே ஒரு நாள் முழுக்க அந்த பொழுது வந்து நானு அவுரு கூட தா கழிப்பே அப்போ பாத்துக்குங்க எந்த அளவுக் க்கே அவு ரு அப்டின் சொல்ட்டு ஆம்மா அதே மாதிரி நமக்குன்னா ஒன்னுன்னா அவுரு ம் இது பண்ற து அவருக்கு ஒண்ணுன்னா நம்ப போறது அந்த மாதிரி ஒரு நட்பு
ஆம்மா நண்பர்கன்னா விட்டு குடுக்கானா போல நண்பர்கள் போலத் எனக் தெரிது தோழர் எவ்ளோ கஷ் டம் வந்தாலும் உங்கள விட்டு குடுக்காத மாரி தோழரா இருக் குறது நல்ல நண்பன் மே சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க தோழர் அ அதே நல்லது உங்களுக்கு ஏன்னா ஒரு கஷ்ட காலத்துல நம்ப தனியா இருக்கும் போது நம்ப யாருகிட்ட தான் பேசணும் யாருகிட்ட இந்த கேட்கணும் கேள்வி கேட்டு செரியான ஆ கேள்வி வருமா தவறான முடிவு இருக்கும் போது நண்பர்கிட்ட கேக்குறது நல்லது தோழர்
கண்டிப்பா அந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க இரவில் ஒரு மணி இரண்டு மணி அளவிலெல்லாம் நாங்கள் தூரமாக சென்று தேநீர் பருகுவது உண்டு ஓஹ பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல எங்களுக்கு பொதுவாவே தூக்கம் வராது ஆ நால என்ன பண்ணுவோ ன ரொம்ப தூரமா போயிட்டு டீ குடிக்கிறதோ இல்ல ஏதாச்சு சாப்பாடு சாப் போடுறதோ அந்த மாரி எல்லாம் நாங்க போவோ பொதுவாக பாத்தீங்கன்னா யாராச்சும் பிரண்டுக நண்பர்கள் வெளியே வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல இந்த மாரி வந்தாதா ஒரு சில பேர் எலாம் தூரமா போவாங்க ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பாத்து ஆனாலும் போலாம் நாளாச்சு பேசி அதனால பேசிட்டே ரொம்ப தூரமா போயிட்டு வரலாம் இப்படின்ற இத மனப்பான்ல தான் நிறைய பேர் ப்பாங்க ஆனா நாங்கல்லாம் அப் அப்படி இல்ல ஆ பாத்தீங்கன்னா தோணுச்சன்னா இப்போ மனசு சரியில ஒரு மாரி இருக்கு அப்படினும்போது பாத்தீங்கன்னா ஆ ஒரு தூரமா போயிட்டு வருவோம் அந்த மாரி போயிட்டு நிறைய நாட்கள் நிறைய அனுபவம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில டைம்ல போயிட்டு குடிச்சுட்டு வரும்போது வண்டியில பெட்ரோல் காலி ஆயி
ம் ம் ஆமா ஆமா தோழா அதெல்லா ரொம்ப நல்லா நல்லாவும் இருக்க இருக்கு ஆனா தள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கா நீ செய்வியா நான் செய் செய்வே நா இனி கொஞ்ச நாள் தள்ளு நான் தள்ளு ஒரு வார ஏ நீ சும்மா வர நீயும் என் கூட தானே வந்த அப்படின்னு கேப்பாங்க அது அதெல்லா ஒரு ஜாலியா நம்ம ஒரு நல்லதா எடுத்துக்கணு நம்ம நண்பர் தான அப்படியே ஒரு பயனடுத்தி அத சிரிச்சி கொண்டு ட்டு அப்படியே போவன்னா ச் அப்படியே பேசிகினு அது போன அது அது போ அப்படியே போனாலு நம்மளுக்கு அந்த கஷ்ட தெரியாது பருவாலப்பா வண்டில பெட்ரோல் இல்லனா கூட நம்ப ஜாலியா தான இருந்தோ என்ஜாய் பண்ணோ
ம்
ஆ ஒரு மகிழ்ச்சியான சொல்லுங்க சொல்லுங்க
அதே மாரி பாத்தீங்கன்னா அ பேய் அனுபவமெல்லா கொஞ்ச அதிகமா இருக் கூ எங்க தூரமா போய்ட்டு இரவில் இரவுல மாட்டிக்கிட்டோ ஒரு டைம் அந்த மாரி அனுபவல்லா
தோழர் நான் சென்று போது நானும் என் நண்பனு சென்றிரு போம் ப்ச் அவு ங்க அ அவுங்க ஆயா வீட்டுக்கு நாங்க சென்றோம் பயணித்து ஒரு ல இரவு நேரத்துல நாங்க போனொன் தோழர் அந்த ஒரு கிலு கிலுப்பு அது மாரி இருந்துது தோழா ஆனா ரொம்ப இரு இரு இரு ட்டான ஒரு வில்லேஜ் மாரி தோழர் அது அந்த நேரத்துல அப்டியா ஆமா அப்டி ஜாலியா பேசிகினு ஜாலியா ப சிச்சிகினு பேசிகினு அப்டியே போயிருந்தோ தோழர் நடுவுல ஒரு ந நம்பர் வந் ட்டு நம்பள பாக்ற மாரி இருந்தது நான் சொன்னேன் தோழர் ஆமா அங்க யாரோ இருக் காங்கத அதல்லா இல்லப் ப்பா நீ அமைதியா வாப்பா என்னியும் பயம்புத்துற அ நீயும் பயப்பற்ற அப்ன்னே உண்மையா இருக்கிறார் தோழர் அப்பி ன்னு நான் சொன்ன அவுரு நம்பளயா என் தோழர்ன் ப்புள ஆனா லாஸ்ட்ல அவர் திரும்பி பாத்தார் தோழர் ஓடி வறாரு அந்த நம்பர் அப்பதா எ நண்பர்ட்ட நம்பரதே ஏமாத் ப்பா அங்க யாரோ இருந்திருக்காங்க
உம் உம்
அப்டினு அவரு அப்பதா நம்பரு ரொம்ப கிழுகிழுப்பா ஆயிட்ச்சு தோழர் வண்டிய ப் பாக்காதீங்க பாக்காத நீ பாக்காத நானு பாக்காதே முறிக்கினு அப்படியேப் போனோ தோழர் அதுவு நல்ல அனுபவமா இருந்தது தோழர் எனக் ஏக் ஒரு கிழுகிழுப்பாவு இருந்தது
கண்டிப்பா உம் அதே மாரி பாத்தீங்கன்னா இந்த நாய் ற்றுக்கெழமைகள்ல எங்களுக்கு நல்லாவே பொழுதுபோக்கு போகும் ஏனா பாத்திங்கன்னா நாங்க ரெண்டு பேரு ஒன்னா சேந்துட்டு சாப்புட்டுறதுக்கு வெளிய போவோ நாய்ற்றுக்கெழமைகள்ல அந்த மாரி விஷ்யங்கள் எல்லா நடக்கு அது மாரி பாத்திங்கன்னா நாங்கப் பொதுவாவே கொஞ்சோம் அ இந்த கல்யாண வீடுகள்ல தெரியாத கல்யாண வீடுகள்ல போய் சாப்புட்ற அந்த மாதிரியான அனுப் புவங்க எல்லா கொஞ்சோ
கரெட்டு கரெட் தா
அனுபவிச்சிருக்கோ
அதுதா சொல்லுவாங் பாத்தீங்களா தெரியாத தெரிஞ்ச கல்யாண சாப் ட்டா கூட ருசி இருக்காது ஆனா தெரியாத கல்யாணத்துல சாப்பிட்டாகா ருசி இருந்து
கண்டிப்பா அந்த மாரி அனுபவங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கடைகள்ல தேநீர் குடிச்சுட்டு நறைய கடைகள்ல குடுக்காம வந்துருவோ அந்த மாரி அனுபவங்கள்ல்லா நெறையாவே இருக்கு ஏனா அது நாங்க குடுக்க கூடாது அப்டின்ற ம் மனப்பான்மல்லா கடையாது அந்தப் சூழ்நிலையில வந்து எங்ககிட்ட அப்போ இருக்காது உ அந்த மா ரி கஷ்ட காலங்களு எங்களுக்கு இருந்திருக்கு அந்த மாரி நே ரங்கள்ல கூட நாங்க வந்து ஒன்னா தா ட்டு அத வந்து நாங்க சந்திச்சிருக்கோ அந்த மாரி கஷ்டமான காலத்துல கூட ஒன்னா இருந்து அந்த மாரி எல்லா ச நாங்க சந்திச்சு அந்த மாரி எல்லா பண்ணியிருக்கோ ஒரு சில டைம்ல அவு ரு நமக்கு நல்லது சொல்லிக் குடுக்கறதா இருக்கட்டு காஸ் இருக் க்கு காசு பணோ இருக்கம் போது ச் ஒரு சில நல்ல விஷ்யங்கள் அவர்கிட்ட கவனிக்க படுவோ ச் ஆ காசு இரு க்கம் போது நம்ள குடுக்க விட மாட்டாரு அதே மாரி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வாங்கி குடுக்குற அந்த மனப்பான்ம இந்த மாரி விஷ்யங்களல்லா அவர்கி ட்ட கொஞ்சோ நெறைய கத்துக்குற மாரி இருக்கு அதல்லா ஆ ஒ ரு ரொம்பவே புடுச்ச விஷ்யோ அவர்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த மாரி விஷ்யங்கள் அதுக்கப்றோ பாத்தீங்கன் னா ஒரு சில நண்ப ர்கள் கூட வருவாங்க வந்து அவுங்க கொஞ்ச நேரோ இருப்பாங்க அவுங்க தேவைக்கு கொஞ்ச நேரோ பழகுவாங்க பழகிட்டு அதுக்கப்றோ அந்த அந்த கொஞ்ச நேரோ போனதுக்கு அப்றோ அவுங்க போய்டுவாங்க அந்த மாரியல்லா நெறையா வந் து வந்து வந்து வந் து நம்ம கூட இருந்துட்டு அந்த மாரி போய்ட்டு இருக்குறாங்க ஆனா கா அப்பத்லருந்தே பாத்தீங்கன்னா
அந்த நண்பருக்கு இருக்குற தேவைக்காக தான் தோழர் பழகுன ஏ கிட்ட அந்த நண் பர்கள் இருக்காங்க ஒரு ஆறு ஏழு பேரு அந்த நம்பர்கள் என்கிட்ட இருக் இருக்காங்க ஆனா முக்கியமான நண்பர் ஒர் தர்னா நா ஒரு நம்பர் நா சொல்லுவன் ச் அந்த கஷ்டத்து காலத்துலயு கூடோ என் கிட்ட சிரிச்சு பேசி நல்லது ஆமா நல்லதுக்கு சொல்லி ச் இப்போ நல்லது
ம்
ஆ கெட்டதுன்னா என்ன ஆ அந்த பத்துப்ப தோழர் இந் பகுத்தறிவினா என்னா யார பாத்து இப்பிடி இருக்கணு அந்த பக்கத்தறிவு த வெ இருக்கும்போது நா கத்துப்பே எ நண்பர் கிட் அவர் நல்லா நண்பர் அவரு நெருங்கிய நண்பர் தோழர் அவரு எனக்கு ஆமா
வாக தோழர் ஆ நம்ப இந்த விஷ் திங்கெல்லா நம்ப நெறையா அனுபவங்கள்லா உங்ககிட்ட பேசி நானு நெறையா தெரிஞ்சிக்கிட்ட ஒங்க கூட பேசினது அதுவு நேரோ போனதே தெரியல இன்னொரு ஒரு தொலைத்தொடர்புல நம்ப இணைய ஓ இணைய ஒன்று இந்த முடிய இந் த ஒரையை நான் முடிக்கிறன்
ந நன்று
நன்றி தோழர் நன்றி ஆ